ஹலோ ஹலோ ஆ தோழி கேக்குதா ஆ வணக்கம் நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கே நல்லா க்கா
ஆ இப்ப இப்ப தெளிவா கேக்குதா
கேக்குற மாரி இருக்கு
இல்லையே இப்ப நா தள்ளி வந்து ஆ கேக் குது கேக்குது நீங்க பேசுறது கேக்குது இப்ப எனக்கு பின்னாடி சவுண்ட் வராம இருக்கா எனக்கு
ஓகே இல்ல இல்ல இப்ப கரக்டா கேக்குது ஆ கரெக்ட் டா இருக்கு கரெக்டா இருக்கு வணக்கம் எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங் காலைல சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்
காலை உணவு சாப்ட்டீங்களா ஆ நா சாப்ட்டேங்க எப்பா நீங்க ஸ்கூல் போயிட்டாங்களா நா
இல்ல வீட் லதா இருக்காங்க அவுங்க
அப்டிங்களா சேர் சேர் சேரி ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க?
இங்க நாங்க வந்து சும்மா காலைல காரக் கொழம்பு வச்சு சாப்ட்டோ
சேர் சேரி ங்க பின்னாடி சவுண்டு டி வி சவுண்டு கேக்குதுங்க டி வி சவண்டு கேக்குது ரிஜ க்டாயிடு
ஆ சேரி நீங்க இப்ப ஏதாவது டாபிக்கு ஏதாவது டாபிக் வச்சிருக்கீங்களா
ஆ எதுனா பேசலாமே எத பத்தி பேசறீங்க நீங்க இது வந்து அ என்ன நல்லா சமைப்பீங்க
நா வந்து ம் அசைவ சாப்பாடுதா நல்லா சாப்புடு அசைவ சாப்பாடுதா நல்லா சாப்புடுவ அசை ஆ நண்டு, றாலு அதா ரொம்ப புடிக்
அப்பிடிங்களா சேர் சேர் சேரி பாப்பா சவுண்டு கேக்குது திரும்ப ம் செரி அது எப்பிடி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா அத பத்தி பேசுவோமா சொல்லுங்க ம்
ஆ நண்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாதா செய்வே ஆனா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்பின்னு சொல்லலா ஆ அதுக்கு வந்து ஒரு பெரிய பல்லாரி வெ ங்க பல்லாரி வெங்காயம் ஒன்னு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா கொஞ்சம் பெரிய தக்காளி அப்படின்னாக்கா ஒண்ணு எடுத்துக்கலாம் நார்மல் சைஸ் தக்க தக்காளி அப்படின்னாக்கா அதுல ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு அதனால இதெல்லாம் வந்து ர பண்ணி வச்சுட்டு பூண்டு நல்லா பத்து பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சம் ஜி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வெச்சு அது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ந நண்டுக்கு வந்து நம்ம போடுற குழம்புத்தூளை விட அதுக்குன்னு தனியா அரைக்கனுமா மசாலா தான் நண்டுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு ருசி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன அப்படின்னாக்கா கொஞ்சம் அப்பறோம் தேங்கா அப்புறம் அதோட வந்து சோம்பு ஜீரகோம் மிளகு வந்து காரத்துகேத்த இப்ப நான் வந்து நல்ல காரம் வந்து மிளகுல தான் காரம் அதிகமா இருக்கிற மாரி பார்த்துப்பேன் அதனால மிளகுல வந்து நமக்கு கொஞ்சம் காரம் அதிக மா இருக்கிற அளவுக்கு மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாவே நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் இத வந்து ஒரு தனியா ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில அஹ் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் சோம்பு லைட்டா வெந்தயம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு கொஞ்சொ ஒரு கொத்து கருவேப்புல்ல வெங்காயத்த நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி ஆ எந்த எண்ண வேணா ஊத்திக்லா நா வந்து ஆயில் தா யூஸ் ப ண்ணுவே நல்லண்ணெய்லா யூஸ் பண்ண மாட்டே
அப்டிங்ளா செர் செர் செ அ ரீஃபண்ட் ஆயில் ஓகே சூர்யா எண்ண அப்டி
ஆ அந்த மாதிரி ஆ அ துல வந்து இது மாரி சோம்பு வெந் தயொ ஒரு கொத்து கருவப்புல்ல வெங்காயொ வச்சுருக்கோல்லயா அதையு நல்லா வதக் கிகிட்டு அது கூட பூண்டையு போட்டு நல்லா வதக்கிக்கலா அப்றொ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியா அர ச்சு வச்சிருக்கோல்லயா
ஆமா
டு நல்லாப்பா அந்த பச்ச வாசன போற அளவுக்கு நல்லா வதக்கிகிட்டு கால் டீஸ்பூன் மஞ்ச தூள் சே த்துக்கனு சேத்துக்கிட்டு அப்றொ நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா கொழம்பு தூள் வந்து கொஞ்சமா சேத்துக்கிட்டு தண்ணி ஊத்தி அது நல்லா கொஞ்ச கொதிக்க வுட்டட்னு கொஞ்சொ கொதிச்சு வந்தோன்ன நண் டு வந்து ரொம்ப நேரொ வந்து ம் போட்டுட்டோ அப்டியே அதுலயே வேக வச் சோ அப்புன்னாதா ரொம்ப கரஞ்சு போன மாரி ஆயிடு இல்லயா நண்டு அதுனால வந்து கொஞ்ச ஆ இத நல்லா கொதிக்க வுட்டு நம்ம அப்ற நம்ம தனியா அரச்சு வச்சுருக்கோல்ல பேஸ்ட்டு தேங்கா, சோம்பு, ஜீரகம் லா அதையு சே த்து கொஞ்சொ கொதிக்க வுட்டு நமக் கு எந்தளவுக் கு அந்த கிரேவி போது இந்தளவு க்கு திக்னஸ் போது அப்டின் நெனச்சோ அப்டின்னாக்கா அதுக்கப்றொ அதுல நண்டு எடுத்து போட்டு நண்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவு அதுல வெந்தாலே நல்லா வெந்துரும் அந்த அளவுக்கு வெந்து ச்சனா போதும் அப்புறம் கொத்த கொஞ்சட்டு கொத்தமல்லி இல தல எல்லாம் வந்து தூவி விட்டுட்டு மேல ஒரு நாலு அஞ்சு கருவேப்பிள்ளைையலைய கிள்ளி போட்டோம் அப்படின்னாக்கா அதோடய வாசனை நல்லாிருக்கும் ரூ செய்யும் ரொம்பவேஹ் நல்லா இருக்கும்
அஹ் ஒரு இப்போ ஒரு நாலு பேர் இருக்கோன்னு வைங்களே நாலு பேருக்கு எவ்வளோ நண்டு எடுத்து சரியா இருக்குங்க எத்தனை கிலோ கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ எப்படி
நாலு வெறுக்கா அரை கிலோ எடுத்தோம் அப்படினாக்காவே வந்து அதுவே கொஞ்சம் நமக்கு போதுமானதா இருக்கும்
ஆமா ஆமா
ஆஹம்
ஏன்னா இது நண்டு ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆ
ஆமா நண்டு சூடுதான் இப்ப நண்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்பிடின்னாக்கா அன்னைக்குப்பேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நண்டு சமைச்சு சாப்பிட்டேன் டோம் என் பொண்ணுக்கு வந்து நண்டு அப்படின்னாக ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு வந்து சமைச்சு கொடுத்தேன் உடனே வந்து அன்னைக்கு நைட் வந்து அவங்க வைத் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆ ஏன்னா அது வந்து சூடு அது வெயில் நேரத்துக்கு வந்து சூட்டை கெளப்பி விட்டுடுச்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல நல்லெண்ணையும் உப்பையும் தேச்சா அத அந்த அந்த வயித் துல கொஞ்சம் தட விட்டதுக்கு அப்புறம் அப்புறம் வெந்நீர்ல கொஞ்சொ உப்பு அள்ளி போட்டு அத ஆ திக் குடுத்தே அதுக்கப்றொ அவுங்க கொஞ்ச சரியாயிட்டு அப்புன் சொன்னாங்க அதா அத ஹாஸ்பிட்டலே தூக்கிட்டு போவோமா அ ப்டிங்கிற அளவுக்கு ஆயிட்டு ரொம்ப வலி க்கிது ரொம்ப வலிக்குது அப்புன் சொல்லிட்ருந்தாங்க ஆனா எனக்கு தெரியு நண்டு சாப்டதுனால தா வலி க்கிது அதுனால கொஞ்ச நா பயப்புல்ல இந்த மாரி
ஆமா அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நல்ல இது வெளக்கெண்ண இருக்குல்லிங் ளா ஆமணக்கு எண்ண இருக்குல்ல வெளக்கெண்ண அத எடுத்து தொப்புள்ள வச்சீங்கன்னா ரொம்ப சில்னஸ் ஸாருக்கு சீக்கிர சரியாயிடு
ஆமா அது வந்து சீக்கிரமா நல்லா விடு ன் சொல்லுவாங்க அன்னக்கி என்ட்ட இல்லவே வெளக்கெண்ண அ துனால் நல்லெண்ண தே கொஞ்ச தேச்சுட்டு கொஞ்ச நேர த்துக்கப்றொ செரி ஓகே ஓகேவாயிடுச்சு அப்டின் சொல்ட்டாங்க
ஆ ஏன்னா என்னய அதுனாலதா வந் து ஒரு சிலர் வந்து இந்த மீன்கொழம்பு இதெல்லாமே ஆ ந இ து எண்ண நல்லெண்ணய்ல செய்வாங்க ஏனா நம்ம செய்ற பொருள் வந்து கொ சூடா இருக்குறனால எண்ண வந் து குளுமையா இருக்கறனால அந்த நல்லெண்ணய சேத்துக்குவாங்க நீங்க அடுத்த டைம் வேணா அந்த வ முயற்சி பண்ணி பாருங்க நல்லெண்ணய்ல செஞ்சு அப்ப கொழந்தைக்கு கொஞ்சோ அது ஜாஸ்தி வந்து இது குடுக்காது சூடு குடுக்காதுன் நனைக்கிறே ஆஹ் அப் அதுக்கு எப்படி ஒயிட் ரைஸ் இது பண்ணிக்கலாங்களா இல்ல பிரியாணி அந்த மாதிரி ச சாப்பாடு இது பண்ணிக்கலாங்களா ஒயிட் ரைஸ் தான் நல்லா இருக்கும் கும் லியா
ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் ஒயிட்ரைஸ்க்கு தான் நல்லாிருக்கும்
அது எப்படி தொக்கு மாதிரி பண்ணிடுவீங்களா இல்ல கிரேவியா இருக்கும்
கிரேவியா வச்சுடுவேன் கிரேவியா தான் வைப்பேன் ஆஹ் அது மத்தியத்துக்கு நம்ம ஹ் ஆஹா வெள்ளை சாதத்துக்கு ச சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கூட நைட்டுக்கு இட்லி தோசை ச அதுக்குெல்லாம் எடுத்துக்கிட்டோம் கூட அதுமே நல்லாதான் இருக்கும் அதுக்குமே நல்லா இருக்கும் அது
நான் உங்கள பாத்திருக்கேன் கேம்பேன் ஆனா வந்து இது வரைக்கும் நான் அந்த இத நண்டு குழம்பு செஞ்சது இல்ல ஏன் ஏன் அது எனக்கு செய்ய வராது என் தோழி நல்லா செய்வாங்க அஹ நடு குழ அதஎன் தோழி ங்க தோழி தான் நியாபகம் வருவாங்க எனக்கு ஏன்னா அவங்க வந்து து சமைக்கிறது இல்லையே நல்லா சமைப்பங்க நான் சமைக்குவேன் ஆனா ரொம்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சமைக்க வராது மீன் குழம்பு பண்ணுவேன் அப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு பண்ணுவேன் பண்ணுவேன் அப்புறம் கோழி குழம்பு பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணிக்குவேன் ஆனா இந்த நண்டு அப் அப்புறம் வந்து எறா எறா தொக்கு கூட நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் இந்த நண்டு இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை அதனால உங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டேன் நான் வேணா அத இந்த வாரம் ந ஞாயிற்றுக்கிழமைக்கு ஸ்பெஷலா செஞ்சு பாக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடிதான் எங் கணவர் சொன்னாரு நண்டு கொழம்பு வச்சு குடு அப்டினு தெரியாது அத எப்டிங்க செய்யறது அப்டீனு ஏனா தெரியாத ஒரு ஒரு விஷ்யத்த செஞ்சுட்டு அதுல
ஆ ஆமா ஆமா கண்டிப்பா அது வந்து செல பேர் வந்து கொழம்பு புளி சேத்து பண்ணுவாங்கல்லயா நண் டு அந் அந்த மாரிமே எனக்குமே பண்ண தெரியாது நா செஞ்சுருக்கே ஒரு தடவ செஞ்சுருக்கே நல்லா வந்துருக்கு அப்றோ இன்னொரு தடவ செஞ்சப்போ வந்து அது புளி ஜாஸ் தியா போயிட்டோ புளி கம்மியா போயிட்டோ தெர்ல அது அந்த அளவுக்கு நல்லாவெல்ல அதுனால எப்போதுமே நா கொழம்பா வக்க மாட்டே இந்த மாரி கிரேவி வெச்சனாக்கா அது எப்போ வச்சாலுமே நல்லாத இரு க்கு எனக்கு மத்த கொழம்புலா கூட நல்லா வல்ல அப்டின்னாக்கா அந்த நண்டு றாலு மட்டன் கொழம்பு இது வந்து அ எ ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க உ நீ செய்றதுலயே வந்து இந்த மூணு தாண்டி நல்லாருக்கு அ ப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க இன்னிக்கு திருப்தியான சாப்பாடு சாப் ட அப்டிங்கற மாரி சொல்லுவாங்க அதுனால வந்து இந்த நண்டு றால்லா நல்லாவே சமப்பே
ஓ என க்கு என்னன்னா எனக் கு சமையல் ரொம்ப புடிக்கு ஏ வீட்டுக்காருக்கு என்னன்னா பசி க்கி உணவு அவ்ளதா ருசிக் கி உணவு கெடையாதுன்றமார் சொல்வா ரு அப்பவு நானு வந்து அ எதனாச்சு சமச்சு வச் சுட்டன்னா கூட ஆ ஏ ங்க நல்லாருக்குங்ளா என்னா உ ப்பு இருக்கா ஒரப்பு இருக்காங்க அவுரு என்ன சொ ல்லுவாரு சாப்புடும்போ து வாய மூடிட்டு சாப் புடே அப்டின் சொல்லுவாரு நா சொல்வே இல்லைங்க ஏதோ கம்மியா இரு ச்சுங்க நீதா சாத சாப்பாட்ட வந்து கொற சொல்லிட்ருக்க எத்தனையோ பேருத்துக்கு அ பசிக்கி சாப்பாடு கெடைக்காது இரு க்குது நம்மளுக்கு வந்து அந்த தொண்ட வரைக்குந்தா அந்த ருசி எல்லா தெரியு அதுக்கு கீழ வந்து நம்ளுக்கு ருசி தெரியாது இல்லிங்ளா அப்ப வந்து வய் நம் அந்த நேரத்துக்கு வயிறு நெரம்பு ச்சா இந்த நேரத்து க்கு நம்ளுக்கு நல்ல உணவு கெடச்சுசான் தா பாக்கனு அதுல வந்து குற்ற குறைகள்லா கண்டுபுடுச்சுட்ருக்க கூடாது ஏனா சமைக்கிறவங்க எவ்ள கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்றத அவுங்ளுக் குதா தெரியு இல்லைங்ளா அப்ப போயி ஒரு பொரு எடுத்துட்டு வந் து அத கிளீன் அது ச சுத்த செஞ்சு அய்ய அதுக்கு எவ்ளோ மெனக்கெட்றாங்க அப்போ நம்ப ஒரே வார்த்தைல வந் து நல்லா இல்ல ஏதோ கம்மியா இருக்கு உப்பு ஒரப்பு கம்மியா இருக்குன்னா அவுங்க என்ன நெனைக்குவாங்க பாரு நம்ம எவ்ளோ நெனச்சு கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா எப்பிடியல்லா போட்டா நல்லாரு க்குன் ந போ செ பாத்து பாத்து பண்ணிருப்பாங்க நம் ம எடுத்த ஒரே நிமிஷத்துல வந்து எல்லா த்தையுமே அத சொதப்பி வுட்ட மாரி ஆயிடு அப்டின் சொல்லி அவுக சொல்லுவாங்க ஆனா ஒரு சில விஷ்யத்ல கரைட்டு தா இல்லிங்ளா நம்ம நம்ம என்ன நெனக்கிறோ ஆ நம்ப சமக்கிற வந்து ரொம்ப டேஸ்டா அப்டினா ருசியா ஒ அவுங்க சாப்புறதுல வச்சு நம்ம கண்டுபுடிச்சர்லா இல்லெ ங்ளா ஒ ஒ ஒரு வாய் சாப்புட்றாங்ளா இல்லன ஒ ரு எப்பவ்மே சாப்றத விட எ கொஞ்ச அதிகமா சாப்டாங்கன்னா ஓ இச்சி நம்ம கொழம்பு நல்லா இருக்கே அப்டின்ற மாரி ஏன்னா ஏ க ணவரெல்லாம் வாய தொறது சொல்ல மாட்டாார் இது நல்லா இருக் கீர இது கம்மியா இருக்குன்னு அதனால அவர சாப்றத வச்சிதான் நானும் கண்டுபிடிப்பேன் உங்க வீட்ல எப்டிங்க உங்க வீட்டுக்காரு ஐய்யோ அப்டிங்களா என்னன்னா எவ்ளோதான் செய்ர் நல்லா இல்லனாலும் அவுங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஒன்னு வந்து அடுத்த டைம் செய்யும் போது இன்னும் வந்து ஆர்வ ஆர்வமா செய்வோம் இன்னும் வந் து ஏதும் நம்புளுக்கே தெரியுல்லங் இல்ல நம்ம குழம்பு நல்லா செய்யல ஆனாலு நம்ம கணவர் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிருக்காரு ஆனாலும் இன்னும் நல்லா செய்யணும்
கண்டிப்பா கண்டிப்பா ஆ சரிங்க தோழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் ஒரு அழைப்புல
நன்றிங்க நன்றிங்க